ஆஹ் ஒனுக்கு தாங்க
உம் கேக்குது தெளிவாவே கேக்குது என்ன பண்றீங்க சாப்பிட்டிங்களா உம் நான் சாப்பிட்டேன்
ஆஹ் என்னன்ன சினிமா ஸ்டோரி சொல்லுவீங்களா
ம் நா சொன்னேன்ல நீங்க ஒரு சினிமா ஸ்டோரி சொல்லுங்க
ம் நானு அவ்ளவா என் தமிழ் கரெக்டா இருக்காதுங்க என் பயோ அதாங்க ஏன் தமிழ் கரெக்டா இருக்காதுங்க தப்பு தப்பா பேசுவங்க தமிழு.
ஓ அப்பிடியா
உங்கள் பேச சொல்லுவா நானு ஏதோ கொஞ்சோ கொஞ்சோ பேசுவ தமிழ் கரெக்டாதா இப்பத்திக்கி பேசிட்டு இரு க்கே ஆனா ரொம்ப யூஸ் பண்ணா ஏன் தமிழ் மிஸ்டேக் மிஸ்டேக்கா வந்துடு அதான் என் பயோங்க
ஓகே ஓகே ம் நா சொல்றே என்னோட ஸ்டோரி சொல்றே ம்
ஸ்டோரி பேரு
ஆ இருங்க ஆ ஆதித்ய வர்மா மூவி பாத்துருக்கீங்களா
ஆ ஆதித்யவர்மா பாத்திருக்கங்க
ம்
அது தெலுங்குல அந்த தெலுங்கு அது தெலுங்குல அர்ஜுன் ரெட்டிங்க
ஆ தெரியு தெரியு
சொல்வீங்களா அந்த ஸ்டோரிய சொல்வீங்களா இல்லாகாட்டு இன்ன எதுனா சொல்வீங்களா
இல்ல நா ரீசன்ட் டைம்ஸ்ல கருப்பு மூவி பாத்தே வேண்ணா அந்த ஸ்டோரி சொல்லட்டா அப்றோ
ஆ நானு ஆதித்யா வர்மா அது நான் தமிழ்ல பாக்கலங்கா தெலுங்குல பாத்தா ஆ ரிபீட் டட் ரிப்பீட்டட்தானா கொஞ்சங் கூட சேஞ்சு
ஆ கொஞ்ச கூட சேஞ்ச் கெடையாது அப்படியே காப்பி.
ஓ
ம் வேண்ணா ம் ம் ம் ம் ஒரு ஹிந்தி மூவி பாத்தே அது வேண்ணா சொல்லட்டா?
ஹிந்தியா?
ம்
ஹி ஹிந்தில என்ன மூவிங்கோ?
ஹிந்தி மூவி இல்ல தமிழ் மூவிதா ம் நீங்க பாத்துருக்க வாய்ப்பு இல்ல
ஆ ஹா ஃபஸ்ட்டு பேர் சொல்லுங்க நா சொல்ற பாத்தனா இல்லயானு
பேர் வந்து ரெண்டு கேர்ள்ஸ் லவ் பண்ணுவாங்க அதா ஸ்டோரி. நீங்க பாத்திருக்கீங்களா அப்டி ஏதாச்சு மூவி?
ரெண்டு கேர்ள்ஸா ம் இல்லங்க பாக்கலங்க
ம் ஃபஸ்ட் வந்து ட்டு ஸ்டாட்டிங்ல
ம்
ஒரு பொண்ணு வந்துட்டு இருப்பா அந்த பொண்ணு வந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டு வருவா அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஆ.. பசங்க அவளுக்கு போ பசங்களை பிடிக்காது அவளுக்கு தெரியாது, பட் அவளை வந்து ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க..
உஹம் ஏ, இது.. இது.. ஹாட்ஸ்பாட்..
ஆஹ்ட்ஸ் பாட்டா...
ஆர்ட்ஸ் பார்ட் டூ
இல்ல... நோ., இது வேற மூவி..
வேற மூவியா... இதுல கூட அந்த சேம் ஸ்டோரி தான். இ இது, இப்போ கவனம் வந்துச்சு எனக்கு. ரெண்டு பொண்ணு லவ் பண்ணிப்பாங்க.. ஆஹ்.. ஆஹா.. அது அந்த பொண்ணுக்கே தெரியாது, பொண்ணுங்கென்னா புடிக்கும்னு., ஒரு பையனை மேரேஜ் பண்ணிங்கன்னா அந்த பையனோட ஃபர்ஸ்ட் ஸ் ஃபஸ்ட் கிஸ் பண்ணப்போ அது... தெரியும், எனக்கு பொண்ணுங்க என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அந்த ஒரு டவுட் வந்து தெரியும் சேஞ்ச் ஆகும்., அது தானே ஸ்டோரி இது
இல்ல.. இல்ல.. அது கிடையாது இது வேற ஸ்டோரி..
ஓகே., நீங்க ஹாட் ஸ்பாட் பாத்தீங்களா..
நான் ஹாட்ஸ்பாட் பாக்ல.. ஆனா நான் வேற ஒரு மூவி பார்த்தேன், அந்த மூவி ல இருக்கற சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும்., ஒரு சாங் மட்டும் வரும்., அது ரொம்ப பிடிக்கும்.
ஆஹ ஓகேங்க இது சொல்லுங்க
உம்.. அதாவது அந்த பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணி வைப்பாங்க, அது அந்த பொண்ணுக்கு வந்துட்டு, அந்த மேரேஜ் லைஃப் புடிக்காது.
ஆஹ்...
அப்புறம் வந்துட்டு, அவ அவனை விட்டுட்டு ஓடி போயிருவா, அவங்க பேரண்ட்ஸ்க்காக கல்யாணம் பண்ணுவா.
ஆஹ்
அப்புறம் அப்படியே போயிருவா., அப்புறம் அவ போயிட்டு வேறப்ப.. அக்கா வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு அப்டியே அவா சர்வே பண்ணிட்டு இருப்பா அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பொண்ணை வந்துட்டு் ஒரு கேப்ல போகறப்ப மீட் பண்ணுவா மீட் பண்ணதும் அவ அவை அதாவது அந்த பொண்ணு வந்துட்டு அவளோட முடிய வந்துட்டு அப்ப்டடி பறக்க விடுவா
உம் உம் ஒரு பொண்ணுக்கு முடி இருக்காது தி மீடியம் விடியில் கட்டு
இல்ல ரெண்டு பொனவங்களுக்குமே ஒரு அளவுக்கு முடியிருக்கும்
ஆஹ் ரெண்டு பேரும்
ஹரோயன்ஹரோயன்ும் பொண்ணை பாரத்துுட்டே இருப்பா அப்புறம் இவ்வளவுக் வெல்ல முடிய விடணும்னு ஆசை வரும் அப்படியே வெல்ல முடிய விடும் வா அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு இந்த பொண்ணு கிட்ட போய் வாலண்டியா பேசி பழகனும் ட்ரை
வெல்ல முடியும் ஆ வெல்ல முடியா
இல்ல நார்மல் பிளாக் ஹேர் ஒரு த்திக்கு வந்து கர்லி ஹேர் ஹீரோயின்க்கு வந்து நார்மல் ஹேர் ஆ அதாவது ஆ கல்யாணம் முடிஞ்சிச்சுல அந்த பொண்ணுக்கு வந்து கர்லி ஹேர் ஹீரோயின்க்கு நார்மல் ஹேர்
ஆ
அப்புறம் வந்துட்டு ஒரு நிமிஷம்
ஆ
எங்க போற ஏன் சொன்ன போயிட்ட
ஹலோ
எதுக்கு
ஹலோ
சியர்ஸ்
உங்க பையனாங்க
ஏன் புருஷன்
ஹலோ
ஆ சொல்லுங்க
அதான் மிடில்ல நிறுத்திட்டீங்க சும்மா பேர் கேட்டேன் நானு
ம் கா தெரியலையே மறந்துருச்சு ரொம்ப நாள் முன்னாடி பார்த்தேன்
ஆ ஓகேங்கா இது மிடில்ல கட் பண்ணு
அதுல கூட ஒரு சாங் வரும் செந்தாளமேனு ஒரு சாங் வரும் தெரியுமா
ஆங்க
ம் ம் அப்புறம் வந்துட்டு அந்த ரெண்டு பொண்ணுங்களும் அவங்க அதாவது ஹீரோயோட அப் அப்பாமாட்ட பர்மிஷன் கேப்பாங்க அவங்க குடுக்க மாட்டாங்க அதுக்காக அவங்க வெயிட் பண்ணுவாங்க
ஆ
கடேஸ் வரைக்கு ரெண்டு பொண்ணுங்குமே விட்டு குடுக்காம சேந்துருவாங்க அதா ஸ்டோரி
ஆ அவ்ளோதானா ஸ்டோரி
ரெண்டு பேருமே பிரியாம சேர்ந்துருவாங்க மூவி இந்த மாதிரி மூவி இல்ல சேர்ந்துதுனா பாத்ததுனா இந்த மூவி நம்ம தமிழ் மூவில
ஆங்க
உ நல்லா இருந்துச்சு அந்த மூவி
ஆ சேர மாட்டாங்க லாஸ்ட்க்கு
சேர்ந்துருவாங்க
யாரு ஹீரோயின்னு அந்த ஹீரோயின்னு ஹீரோயின் பொண்ணு ரெண்டு பேரும் ரெண்டு பொண்ணுங்க
ரெண்டு பொண்ணுங்களு சேர்ந்துருவாங்க
அது அந்த ஹீரோயின் பண்ணிக்குனா ஹீரோ
அவங்க ஹீரோ கிடையாத து உ
ஆ அவ அவர் என்ன ஆவரார் உ ஓகே அவர் என்ன ஆவரார் காட்ட மாட்டாங்கன்னா
அ அவ்ளதா அந்த பொண்ணு ஓடி வந்ததுக்கு அப்றோ அந்த அந்த பொண்ணோட ஸ்டோரி அப்டியே ஸ்டாப் ஆயிரு
ஓகே அவ்ளோதாங்க
அவ்ளதா நா சொன்னல இப்ப நீங்க ஒரு மூவி சொல்லுங்க
ஆ நா வந்து தெலுங்கு மூவி தா சொல்ல முடியு
சொல்லுங்க சொல்லுங்க
பெத்தியா ன்ற மூவிய
உ தெரியு தெரியு
ஆ ராம் சரனு ஒரு மூவி எடுத்துருக்கா பெத்தியா என்ற மூவி அந்த மூவில ஃபஸ்ட் கிரிக்கெட்டர் ஒரு கூலி வேல பண்றா ஹீரோ
உ
கிரிக்கெட் ஆடுவா கிரிக்கெட்ல எத் த்தீன் பால் போட்டா அத் தின் பால் சிக் ச அடிப் பா ஃபோரு போ ஃபோரு சிக்ஸு இதுவே பேட்டிங்கே பண்ணுவா கிரிக் க்கெட்ல அவனு அடிக்கிற ஆள் யாரு கடைக்காது
ம்
கிரிக்கெட்ல அவனு கூலி இப்ப மெம்பரு இப்போ இருக்கிறாங்கில்லங்க கூலி குத்து வாங்குறாங்கதா அப்டி ஒர் ருபா கூலி ரெண் ருபா கூலி அப்டி போட்டு வாங்குவாங்க
ம்
ஹீரோ ஹீரோ விலன்ஸ அடிப்பா அதுக்கு கிரிக்கெட்லெந்து கழட்டிடுவாங்க அதுக்குன்னு செகண்ட் செகண்ட்டு இதுல் இதுல இது எனக்கு லைஃப் இல்ல கடயாது‌ஆனா கிரிக்கெட்லெந்து இதெல்லா குரூப்பா ஆடதுதா ஒட்டி இதுல லைஃப் இல்லன் குஸ்தி பண்ணுவாங்க குஸ்தி கத்துப்பா குஸ்தி கத்துட்டு குஸ் தில பாட்டுஸ்பேட் பண்ணி குஸ் தில நேஷ்னல் நேஷ்னல் வரைக்கு போயி அதுல கால் ஒஞ்சிடு காலு ஒஞ்சிட்டா தெரியு இது அவுங்க ஊருக்கு ட்ரெயின் கோசொந்தா இவ இவ்ள ஃபைட் பண்ணா கிரிக்கெட்டு இ து அதல்லா பண்ணி நேஷ்னல் ஸ்ல அங்க போயிடு அதுக்கு தெரியு லாஸ்ட்க்கு டெல்லி போயிட்டு அவ சமஸ்டினல்லா சொல்லுவா ப்ராப்ளம்ஸ் எல்லா சொல்லுவா அப்ப அந்த ப்ரா ப்ளம்ஸ் எல்லா சொல்தாவே நீ என்னன்ன வின்னரா நீ ஒரு ரன்னர் தானே ரன்னர்க்கு உன்க் என்ன வேல்யூ இது அந்தங்காட்டியு அவனுக் காலு ட்ரைன்ல வெச்சி ட்டு கால் கட் பண்ணிட்டு தரி ஹேண்டிகேப்ட்ரு ரன்னிங் ரே ஸு பாட் ஸ்பேட் பண்ணி நேஷ்னல் வின்னர் ஆவுறாங்க பெத்திய அன்ற ஹீரோ இதெல்லா அவுங்க ஊர் இதுல் இதெல்லா அவுங்க ஊரு ட்ரெயின் கோசொ பண்ணுவாங்க இதெல்லா
ம் சூப்பர் சூப்பர்
பாக்குவிங்ளா நீங்க?
ம் எனக் தெலுங் அவ்ளவா புரியாது
ஆ
ஆனா பாப்பே
ஆ நல்லாருக்குங்க தெலுங்கு மூவிங்க என்னன்ன பாத்துருக்கீங்க தெலுங்குல
ம் மூவி நேம்னா தமிழ் மூவி நேம்ஸே மறந்துருவே
பாகுபலி பாத்துருப்பீங்க
பாகுபலியா அதா தமிழ் டப்லே இருக்கே
ஆ இருக்கு நார் தெலுங்கு மூவி தானே அது
அப்டியா
என்னங்க தெலுங்கு மூவிங்க பாகுபலி
அப்டியா நீங்க சொல்லிதா எனக்கே தெரியு
அ தெரியாதாங்க உங்களுக்கு நிஜமாவே தெரியாதா
நெஜமாவே தெரியாது
இப்ப தெலுங்கு மூவி யெல்லா நீங்க எப்டி கண்டுபிடிப்பிங்க இது தெலுங்கு மூவி அதெல்லா எப்டி கண்டுபிடிப்பிங்க
நா மூவின் பாத்தா எனக்கு ஏதாவது இன்ரெஸ்டா இருந்துச்சுன்னாதா பாப்பேன் அவ்ளதா
அப்டி பாகுபலி திரிபுலார் கூட பாத்திரு ப்பிங்களே
ம் நா ட்ரிபிள் ஆர் ல பாக்கல
பாக்கலயா புஷ்பா பாத்துருபீங்களே இதெல்லா பாக்கலயினாலு புஷ்பா புஷ்பா இது இது தெலுங்குனு தெரியுமாங்க புஷ்பானாது
தெலுகுன்னு நெனக்குறே
ஆ ஐயோ தெலுங்கு வேலயா போயிட்டுயிருகே ஐயோ தெலுங்கார தமிழ் கேக்கணுமே
நீங்க தமிழ் மூவிஸ்லா பாக்குறிங்க நா தெலுங்கு மூவிஸ்லா பாக்குறதுயில்லையே
நீங்களா
ஆமா
ம் நா தமிலும் பாப்பே தெலுங்கு பாப்பேங்க எந்து பாடர்ல இருக்குங்க எங்க ஏரியா
அப்புடியா
ஆ மிடில்ல இருக்கேங்க உங்குள்துங்க உங்குள்து
நா செண்டர்ல இருகேங்க
ஆ நீங் சென்டர்ல இருகீங்க நா த்ரீ ஸ்டேஸ் மிடில்ல இருக்கேங்க கனடா தமிழ்நாடு ஆந்ரா மிடில இருக்குங்க
ஒரே ஜாலியா இருக்கு
அல்லா லேங்குவேஜ் து வருங்க இந்த சைடு போனா இந்த சைடு போன கனடா டியடர் இந்த சைடு போனா சென்னை டியடர் த்ர இந்த சைடு போன ஆந்திர டியடர்
மூனு கேட்ல எந்த கேட்ல உக்காந்துருக்கீங்க நீங்க
நா மூனுத்துல ஆந்திராவில தா உக்காந்துட்டுருக்கே பிரசன்ட் இப்ப பெங்களூர்ல உக்காந்துட்டுருக்குகேங்க
சூப்பர் சூப்பர்
ஆங்க நீங்க நீங்க சென்ட்ரல்னா நீங்க தமிழ்நாடு ஃபுல் தமிழ் தா உங்களுகு தெரியா தெலுங்கு தெரிஞ்சி
ம் பரவால கண்டுபுடிஸ்டிங்க
சென் சென்ட்ரலனா உங்களுக்கு எவ்ளோ தூர வருதுங்க பெங்களூரு இப்டி ஆந்ரா இதெல்லா ரொம்ப தூர வ மே
அப்டிதா நெனைக்கிற எனக்கு தெர்ல
திருப்பதி ஆனா போயிருகிங்கா இல்லியா
நா ஏ திருப்பதி போ போற
போ போறிங்ளா
உஹம் நா போனதில்ல
ஆமா திருமுலா இருக்கில்ல நார்மலா யாரு கேட்டாலும் தமிழ் அவ்ங்க நா சென்னை போ திரும்லா பாத்திருக்கோன்றாங்க அதுக் கேட்டங்க திருப்பத்தி ஒன்னு கிட்டில்லா
நா போனதில்ல
ம் வேற என்னங்கா சொல்னுங்க நம்முக் குடுத்த நேரோ முடிஞ்சது எனக் தெஞ்சு